வணக்கங்க உம் வணக்.
ஆஹ மேம் கேக்குதுங்களா ஆஹ வணக்கம் உஹம் ஆஹ எனக்கு தெளிவா கேக்குது மேம். ஆஹ நான் நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க.
என்ன டாபிக் பேசலா இப்போ.
பேசலா அத பத்தி.
உங்களுக்கு சமையல் புடிக்குமா. செய்துக்கு உம்.
இச்சு. நாதா மோஸ்ட்லி வீட்டுல சமைப்ப வீட்டுல சமைப்பேன்னா நானு, அம்மா, அப்பா, தம்பி நாலு பேர்தா நாங்க வீட்ல நா வந்து. ஹாஸ்பிடல் பீல்டுல ஒர்க் பண்றதுனால நா வெளில இது சென்னைல ஒர்க் பண்ற. ஒரு அரௌண்டு நா வந்து நேட்டிவ் எனக். க்கு. திருவண்ணாமலை. ஒரு டூ ஹண்ட்ரெட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து நா ஒர்க். பண்ற. ஆச்சு. நா வந்து இங்க ரூம் எடுத்து தங்கி. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ற. இங்கயுமே நாதா குக் பண்ணுவ.
உம் உம்ம்.
அஹ வீட்டுக்கு போனோன்னா நா ரொம்ப டேஸ்ட்டா சமபண்றதுனால. நா சண்டே சாட்டர்டே சண்டேஸ்ல வீட்டுக்கு போவ. இல்ல லீவ் டைம்ல வீட்டுக்கு போவ இச்சு வீட்டுக்கு போனேன்னா மேக்ஸிமம் அம்மாவுக்கு ரெஸ்ட் குடுத்துருவ. நீங்களே குக் பண்ணிடுங்க. அப்புடின்னுவாங்க. நானு அ குக்.
பரவாயில்ல நல்ல பழக்கந்தா. இந்த காலத்துல யாரு அம்மாக்கு ஏ ஒய்ஃபுக்கே ஹெல்ப் பண்ணமாட்றாங்க இந்த கா.
ஆமா. மேக்ஸிமம் நாதா குக் பண்ணுவ வீட்டுக். போல நல்லா சாப்பிடுவாங்க நான்வெஜ்ல்லாம் நல்லா சமைப்பேன் அதுனால மேக்சிமம் என்னைய குக் பண்ண சொல்லிடுவாங்க அவங்க குக் பண்ண மாட்டாங்க நா ரெண்டு நாள் வீட் வீட்டுல இருக்கன்னா அந்த ரெண்டு நாள் வந்து வீட்டுல எல்லாருக்கும் ரெஸ்ட்
உம் உம் உம் உம் பரவால நானும் நல்லா சமைப்போ ஆனா
ஓகே ஓகே
உம் சமைக்கிறது தான் ரொம்ப புடிக்கும்
ஓகே எங்க வீட்டுல ரெண்டே பசங்கன்றதுனால பொண்ணுங்க யாரும் கிடையாது நாங்க ரெண்டு பசங்க தா சோ அதுனால மோஸ்ட்லி நாங்க மோஸ்ட்லி நாங்க இந்த வேலை நீதான் செய்யணும் நா தான் செய்யனு அப்டில்லாம் பிரிச்சு பாக்க மாட்டோம்
உம் அப்புடிதான் இருக்கணும் அப்புடிதான் இருக்கணும் அப்படின்றதான் ஒரு உம்
நீ பண்ணு இது நான் பண்ணு இது மாரிலாம் பண்ண மாட்டே அப்படின்னா எங்க உள்ள எதுவும் இது பிரிச்சு எல்லாம் பாக்கமாட்டோம் உன்னால முடிஞ்சத நீ செய் என்னால முடிஞ்சத நான் செய்றேன் அவளதான் முடியலனா அவளுக்கு இங்கே தெரியன நார்மலா இருந்தன்னா நாங்களே அழச் செஞ்சிருவோன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால மோஸ்டி எதுவும் கேட்டுக்கவும் மாட்டாங்க
உம் உம் பரவால்ல
ஆஹ்
நாங்களும் சென்னையில எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுதான் வந்தோம்
ஓகே ஓகே
இப்ப ஒரு வீட்டுல இருந்து மாடி ங்கர அவ்ளவுதான் உம் ஆனா குக் பண்றதுல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி செய்ய பிடிக்கும் பிரான் செய்ய பிடிக்கும் ஃபிஷ் இதெல்லாம் நல்லா செய்வேன் உம்
நானுமே எனக்கு நான்வெஜ்ன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வெஜ் காடிளும் நான்வெஜ் தானே நமக்கு ஒரு வெஜ் சாப்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எப்ப ரொம்ப நான்வெஜ் சாப்டு சாப்டு நமக்கு ஒரு ஒரு தெகட்டும் போது அந்த மாரி டைம்லதா வந்துக்கு.
உம் அது நம்ம டெய்லியும் சாப்டோம்னா தெகட்டிரு நம்ம சாப்பிடுறது ரெண்டு நாளைக்கு ஒருவாட்டி மூணு நாளைக்கு ஒருவாட்டி.
ஆஹ அந்த மாரி சாப்பிட்டோம்னா பிரச்சன இல்ல இல்ல ஒரு சில டைம்ல கண்டினியூஸ்ஸா ரெண்டு மூணு நாள் சாப். நல்லா தெகட்டி. அந்த மாரி டைம்ல வெஜ் கெடைக்காதா.
உம் நம்ம வெஜ்ஜி செய்ய மாட்டோமா அப். து நா நெறைய அது மாரி. பண்ணிருக்க நா உஹேஹ. இப்ப நறைய இப்ப நறைய வெஜ் செய்ய ஆரம்பிச்சிட்ட உம்ம். இப்ப நறைய வெஜிடபிள்தா அதிகமா சேத்துக்குறோ. கீர, காய்கறிக உம். இந்த மாரி அதிகமா சேத்துக்குறோங்கள.
ஆமா கீர, காய்கறில்லா. நீங்க சேர்த்துக்கு போது என்னன்னா . போது வந்து. ஆஹ. அத நீங்க என்னப். பண்ணு வேக வச். ச்சி தண்ணிய வடிகட்டிட்டு. அதுக்கப். கப்புறோ சாப்டணு. அதுக்கப்புறோ நீங்க தனியா குக். குக் பண்ணி சாப்டணு. ஆமா தண்ணிய வடிக்கட்டிடணு. மேக்சிமம் காய்கறில கீரையில இருக்கிற தண்ணிய. ஏன்னா வந்து கீரையில. அதாவது இந்த வாழப்பழோ ஹ ஜூஸ் ஐட்டம்ஸு இந்த பே பேக்கரி ஐட்டம் இந்த தேங்கா இந்த மாரி ஐட்டமுலலாம் வந்து. பொட்டாசியம் அதிகமா இருக்கு பொட்டாசியம்னு ஒரு எலக்ட்ரோலைட்டு சொல்லுவாங்க சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, பைத். கார்மென்ட் இது நாலுமே எலக்ட்ரோலைட்டு. ஹ இல்ல அதுல இருக்க சத்து போகாது அதுல இருக். இருக்குற அந்த அதுல இருக்கந்த பொட்டாசியம்ல. வெவல்னு சொல்லுவாங்க.
வயசு உம் அப்டிங்களா. ஆ நாங்க என்னப்.
ஆஹா சத்தெல்லாம். போகாது.
அத்துபடி.
ஓகே
அப்போ அவ கீரை வந்து தண்ணித்துதா செய்வ செய்யணு மா
ஆமா தண்ணி இருக்குதா செய்யணும் ஏன்னா வந்து அந்த பொட்டாசியம்ன்ற வேதிப்பொருள் வந்து பொ பொட்டாசியம்ன்றது வேதிப் பொருள்தா ஆனா பட் ஆனா அது நம்ம ஒடம்புலேயே இருக்கு பொட்டாசியம் நார்மல் அளவு வந்து பாத் தீங்கனா நாலு புள்ளி அஞ்சுல இருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு வரைக்கு இருக்கு ஓகேங்களா சோ அந்த நம்ம வாழப்பழோ எளநி ஜூஸ் ஐட்டோ பேக்கரி ஐட்டோ இந்த கீரே பழோ இந்த மாரிலா நம்ம அதிகமா சாப்ட்டனா இந்த அன்னாச்சி பழோ அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஃப் ரூட் இந்த மாரி பழோலா நம்ம அதிகமா சாப்டும்போது அந்த பொட்டாசியம் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகு
உம் உம் ஆனா பொட்டாசியம் வந்து நல்லதுதான பி பி எல்லா கொறையுன்னு சொல்லுவாங்க
பி வந்து அதிகமாகு பொட்டாசியம் லெவல் அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு மேல போச்சுன்னா அதிகமாகு பி பி அதாவது கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க இரு தயோ நின்னு போகு ஏழு புள்ளி மே அஞ்சுக்கு மேல போச்சுன்னா இருதயமே நின்னு போகு
ம் ம்
சோ அந்த மாரி பிரச்சனைகள்லா வரு பொட்டாசியம் லெவல் அதிகமா ச்சுன்னா பொட்டாசியம் லெவல் லோ ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா ஆ மயக் கோ வாந்தி தலவலி
ஹும்
பிரெயின்ல ரத்த கட்டு அந்த மாரிலா வர ஆரம்பிக்கு சோ இது வந்து அதிகமாவு இருக் க்கூடாது
கொறைவாவு இருக்கூடாது ஆமா ஆமா உம் இப்ப என்ன செய்றீங்க டிஃபன்னு இப்ப என்ன செய்றீங்க நீங்க டிஃபன்னு
இப்ப வந்து எக் குருமா செஞ்சுட்டு ஆ கோதும தோசை ஊத்திக்கலாங்க ஏன்னா இன்னக்கி வந்ததே லேட்டு ஆஃபீஸ்ல இருந்து அதனால என் ரூம்மெட்சும் வந்துருவாங்க கொஞ்ச நேர
நானும் அப்படிதான் கேட்டேன் எக் குர்மா வைக்கலாம்மான்னு தான் கேட்டேன் அவங்க சொல்றே க்கிறாங்க நான்வெஜ் எதனா எடுத்து வந்துருவாங்க பார தெர்ல இன்னும் செய்யல நான் எதுவுமே நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து அப்பதான் வந்து இது மாதிரி தான் செய்யணும் நாங்களும் உ
ஓகே ஓகே என் ரூம்மேட்ஸுக்கு எல்லாம் எட்டு மணிக்கு மேலதான் டியூட்டி முடியும் ஆஹ் எக்குருமா கோதுமை தோசை ஆஹ் நானே செஞ்சிருவேன்
உம்
ஏன்னா வர்றதுக்கு எட்டு மணி ஆகும் ஆ இல்லை கோதுமை தோசையும் நல்லா தானே இருக்கும் ஆஹ் அது ஒன்னும் பிரச்சனை வராது எத டக்குன்னு ஈஸியா முடியுமோ இல்லன்னா மாவு பாக்கெட் வாங்கி மாவு ஊத்திக்க வேண்டியதுதான்
உம் அவ்லோதா
எது ஈஸியா முடியுதே அதான ஏனா காலைல இருந்து உக்கான் இருக்கேன் பேசட் பாத்தது அது இதுன்னு முடிச்சுட்டு வந்து இங்கேயும் ஆஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிருக்கிறதுனால கொஞ்சம் திருந்தி இப்பதான் வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க பேச்சுலரா இருக்கிறதுனால ஹோட்டல்ல சாப்ட்டு சாப்ட்டு உடம்பெ ல்லாம் கெட்டு போச்சு எல்லாருக்குமே ஹலோ